ஆ வணக்கம் சார் எப்டி சார் இருக்கீங்க சரிங்க சார் ஆஃபிஸ் போயிட்டீங்களா
போயிட்ட மேம்
வேல முடிஞ்சதுங்களா சரிங்க சார் சாப்ட்டீங்களா
சாப்ட்ட நீ சாப்ட்டீங்களா
சாப்ட்டுட்ட சார்
நீங்க இருக்கீங்க மேடம் ஆஃபீஸ் போயிட்டு டீங்களா
இல்ல சார் நா இப்பதா வந்தேன் லன்ச்சுக் வந்திருக்கே வீட்டுக்கு
சரிங்க மேடம்
வந்துட்டு தான் கூப்பிடுறேன் சார்
சொல்லுங்க மேடம்
என்ன சார் சாப்பிட்டீங்க இன்னிக்கு
இன்னிக்கு ரைஸ் தாங்க ரைஸ் சாம்பார்
சாம்பார் சரிங்க எப்படி சார் சாம்பாரே தினமும் சாப்பிடுறீங்க
சாப்பிட வேண்டியதுதாங்க ஏன் மேடம் என்ன பிரச்சனை
இல்ல சார் எனக்கு சாப்பாடு எல்லாம் புடிக்காது எனக்கு நல்லா பொறிச்சு எண்ணெயில அந்த மாதிரி இது பண்ணாதான் சார் எங்களுக்கு எங்க வீட்டுல எல்லாருக்குமே நல்லா ஸ்பைசியா நல்லா பொறிச்சு அதுதானே சார் நல்லா இருக்கும்
ஆனா அது எல்லாமே கொலஸ்ட்ரால்
ஓ அ கொலஸ்ட்ரால்
ஆமா ஃப்ரை பண்ணி சாப்பிடக் கூடாது
சரிங்க சார்
பொரிச்ச உணவுகள் அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடலுக்கு அது சீக்கிரமா ஹார்ட் அட்டாக் வரைக்கு வாய்ப்பு இருக்கு
அப்புறம் என்ன சார் பண்றது வேற சுவையா வேணுங்கறதுக்காக சாப்பிட வேண்டியதா ரொம்ப ரொம்ப எடுத்து வருமா இல்ல கொஞ்சம் குறைவா எடுத்துக்கிட்டாலும் தவறுதானா
ரெகுலரா எடுத்தா வருங்க
ஓ அப்படிங்களா சரிங்க சார்
சொல்லுங்க மேடம்
காய்கறி பழங்கள்னா அடிக்கடி எடுக்க முடியாதுல்ல சார் பழங்க அதனால
டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துகலா
ஓஹோ அது சத்து இல்லைங்களா
ஆஹ் விட்டமின்ஸ் இருக்கு
ஆஹ்
புரோட்டீனுக்கு எஃக் இருக்கு
ஆஹ் சரிங்க சார்
அந்த மாதிரி டெய்லி ஒரு டெய்லியும் ஒரு முட்டை சாப்பிடலாம்
சரிங்க சார் அப்படி எடுத்துக்க முடியுங்களா சரிவி உணவு தானம் எடுத்து
எடுத்துப்ப அதுல ஒன்னும் தப்புலைங்க
ஆஹ் சரிங்க சார் என்னன்னவ சாப்பிடலாம் அப்படி எடுத்தா காலையிலனா
காலைனா பகை பயிறு வகை சாப்பிடுங்க
ஆஹ் சரி சரி நல்லதுங்க சார்
சுண்டல் பச்சப்பைரு கொள்ளு இந்த மாரி நைட்டே வேக வச்சு ட்டு
செரிங்க சார்
சுணடல் வேக வச்சு சாப்டுங்க அது காலேல நல்லார்க்கு
அஹ் ஓ
இல்லனா உங்ளுக்கு இந்த ரெட் பனானா இருக்குல்லீங்ளா செவ்வாழை
ஆமாங்க சார்
அது கொஞ்ச சாப்புல்லா இதுக்கு கொஞ்சோ பயிர் வகைகள் கொஞ்சோ எடுத்துக்குலா எதா ஒரு பயிர் வகைல ஒண்ணு ஒரு ரெண்ற நாளைக்கி சாப்புல்லா
க்லாங்ளா பனானா வந்து வெயிட் போட்ருன் சொல்லுவாங்ளே அதுனாலதா நாங்க எடுக்குறதில்ல
அப்டி இல்லைங்க ரெகுலரா எடுக்கறதில்ல வீக்லி டூ டேஸ் அந்த மாரி எடுக்லா
செரிங்க சார் அப்றோ வேற என்ன காலை உணவுக் எடுக்குலாங்குறீங்க
நம்ம தமிழ்நாட்ல பொறுத்தளவிக்கி தோச தா அதிகமா சாப்பு
ஆமா சார் அதுனாலதா
இட்லி தோசைய விட உங்களுக்கு இட்லி நல்ல உணவு தா சீக்கிரமா எளிதில ஜீரணமாக கூடிய உணவு அது நல்லதுதா நமக் ஒடம்புக்கு
ம்
இப்பதா நம்ம கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கு இல்லைங்ளா அதுலியு அதுலியு அரிசி தான
ஆமா ஆமா ஆமா அரிசில தான வருது ஆமா
நம்ம சப்பாத்தி எடுத்துக்கிட்டாலு ச சப்பாத்திலியு கார்போஹைட்ரேட் அதிகமாதா இருக்கு
ஆமா சா அதுதா அப்ப சப்பாத்தி தானே எடுத்துக்க சொல்றாங்க சார் வெயிட் லாஸ் பண்றதுக் க்கலா
உங்களுக்கு இப்ப வெயிட் லாஸ்ல ஃபேட்டு வராம இருக்கும் எவியான ஃபுட்டு சாப்டாம கொஞ்ச இருப்போ நைட்டு ஒரு லிமிட்டா சாப்ட்டுக்குணு
ஆ ம் ம்
மத்தபடி உங்களுக்கு வேற காலைவு எடுத்துக்குலாங்க நட்ஸு சாப்புல்லா காலேல
ம் ம்
டெய்லி ஒரு அஞ்சு பாதாம் சாப்புல்லாம் கேஸ்யு நட்ஸ் சாப்ட்டுக்லாம் முந்திரி பருப்பு இல்லைங்ளா
ஆமாங்க ஆமாங்க ம்
அத உட்டா உங்ளுக்கு நல்ல பழங்கள் எதா ஒன்னு சாப்புல்லா ஆப்பிள் ஆரஞ்சு
செரிங்க சார்
கொய்யாப்பழம் சாப்புட்லாம்
ஆ கொய்யாப்பழம் நா கேள்விப்பட்ருக்கேன் நெலக்கடலையும் நா கேள்விப்பட்ருக்கேன் சார் சாப்புடலான்னு
நெலக்கடல சாப்புட்லாம் ஒரு கைப்புடியளவு சாப்புட்ணு
ம் ம் செரிங்க சரிங்க
அதிகமா சாப்புடக் கூடாது நல்ல ஒ அதிகமா சாப்ட்டாலு எண்ண சம்பந்தப்பட்டதாங்க
செரிங்க சார்
உம் குடுப்போ
ஆமாமா
வேற என்ன மேடம் உங்களுக்கு நைட்டுக் வந்து நீங்க சப்பாத்தி எடுத்துக்கலா
ஆஹ்
வேற நீங்க
சப்பாத்தி கூடன்னா இந்த சுண்டலெல்லா சொல்றீங்களா பச்ச பயிர் சுண்டல் அதெல்லா வச்சு
ஆஹ் அது நல்லா ஆஹ் அது வெச்சுக்கலாங்க வேற உங்களுக்கு வேற என்ன சாப்புட்னா ரைஸு சாப்ட்ற மார்ந்தா ரைஸ் சாப்ட்டுக்கலா
ஓ
மதியோ லன்ச்சுல வந்து டெய்லி ஒரு கீரை வகைகள் கொண்டு வந்துருங்க
ஆமா சார் ஆமா ஆமா சத்துள்ள உணவுல நா அதையு கேள்விப்பட்டுருக்கறே கீரைகள் சாப்பிட்லா ஆனா எ பசங்க சாப்புட மாட்டிங்கிறாங்க சார் அதுதா கஷ்டோ
சாப்ட வெய்ங்க சாப்ட வெய்ங்க
அது தா சார் எங்களுக்கு அவ்ளோக்கு சிட்டில கெடைக்கறதில்ல கீரைக இப்போ கிராமத்துலன்னா கெடைக்கு எங்களுக்கு அதிகோ கெடைக் கறதில்லைங்க சார்
செரிங்க
ஆனா அது குடுத்து பழக்கணு பசங்களுக்கு இல்லைங்களா அது நல்லது
ஆமா மேடம் நல்லது நல்லது
அதுதாங் சார்
வேற நீங்க உ காலைல உங்க ஈவினிங்கு ஸ்நாக்ஸ்க்கு அந்த மாரி வேற எதாவ் காஃபி, டீ குடிக்காம வேற எதாது குடிக்லா
அதா சார் அதுக்கு பதிலா என்ன குடுக்கலானு கொஞ்ச சொல்லுங்களே பசங்களுக்கு என்ன குடுக்கலா சாய்ங்கால் நேரோ அவங்க இந்த பிஸ்கெட்டு், ஸ்நாக்ஸு, மிச்சர், முறுக்கு அப்புடி தானே சாப்ட கேக்கறாங்க அது இல்லாம என்ன குடுக்கலா
பிஸ்கெட்டு் பிஸ்கெட்டு் ஃபுல்லா மைதா தா
அது தா ஆமா ஆமா
அது என்ன எனர்ஜி என்ன இருக்கு எனர்ஜி இருக்காதே
ஆனா அதுக அத தா சார் கேக்குதுக அதுனால தா வேற எதாவ்து அதுக்கு மாறா வேற என்ன குடுக்கலா குடுத்து பழக்கலா
அவங்க கேக்கறதெல்லா வாங்கி குடுக்க கூடாது இப்போ நமக் வந்து என்ன கொழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்த எதிர் காலத்த பத்தி ரொம்ப ஸ்ட்ரிட்டா நீங்க உருவாக்கணு இல்ல அவங்க ஆரோக்கியமா இருக்கணு அப்படின்னு நாம ஒரு வந்து ஆஹ் உணவுக்கான ஜீரண தன்ம கொழந்தைகளுக் காக அந்த சைக்கிள் பண்ணு
ஆஹ் ஆஹ் ஹ்
வந்தா கேக்குறானா அவனுக் தெரியாது ஏனா இப்ப எல்லா வந்து ஒரு அம்பது வயசு அறுவது வயசு ஒரு மக வாழ்த கஷ்டமாருக்கு
உம் உம்
அதுக்குள்ள மரணோ ஏற்பட்றுது
ஆமாங்க ஸ
ஆனா நீங்க வந்து இது பண்றது நல்லது நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகள கொடுங்க ஸ்பைடு வுட்டுருங்க இந்த சில்லி சிக்கன் அதெல்லா கொஞ்சோ அவாய்ட் பண்ணிருங்க
அதுதா ஷ் தர் பட் புள்ளைக அததானே கேக்குதுக அதனால நமக்கு குடுக்க வேண்டியதா போகுதுங்க
கெரானி சிக்கன் வந்து நல்லா கிரேவி பண்ணி குடுங்க பாயில் பண்ணி வேக வச்சு குடுங்க
ஆமா சா ஆம்மா ஆமா உம்
அது உடல் ஆரோக்கியமா இருக்கு
செரிங்க சார்
கொழந்தைகளுக்கு எதிர்காலத்ல எந்த பிரச்சனை வரக்கு வாய்ப்பில்ல
கொழம்பு வச்சு சொல்றீங்க
அதா கிரேவி மாரி கொழம்பு வச்சுக் கொடு
ஆஹ் ஆ செரிங்க சார் செரிங்க செரிங்க
பெப்பர் போட்டு கொடுங்க அது சளிக்கெல்லா நல்லா இருக்கு
ஓ சிக்கன்ல சொல்றீங்ளா
ஆமா
ஆஹ் செரிங்க சார் ஆமா சிக்கன் சூப் எல்லா நமக்கு சொல்றாங்ல்ல
ஆமா சிக்கன் சூப்பு சிக்கன் சூப்பும் சளிக்கு இந்த நல்லா இரு க்கு
செரிங்க சார்
ஆட்டுக்கால் சூப்பு குடுக்கலா ஆட்டுக்கால் சூப்பு வந்து அது வந்து கூலிங்கானது எழும்புளுக்கெல்லா பல நல்ல பலம் தரக்கூடியது
சூப்பு இல்லைங்களா
ஆட்டுக்கால் சூப்புங்க
அதுதான் அதுதான் சரிங்க சார் சரிங்க சரிங்க
ஹ் அந்த மாதிரி அப்புறம் கீரைகள் எல்லாம் இருக்குது நெறைய கீரைகள் ஐட்டங்கள் குடுக்கலாம்
ஆமாங்க
உம் நம்ம இந்தியாவல இப்ப இருக்கற என்ன பிரச்சனைன்னா எல்லாமே ரைஸ் தான் நம்ம சாப்பட்றோம் உணவு ப உணவு பழக்க வழக்க முறையில் மாறி போச்சு
ஆமாங்க சார்
எல்லாம் வந்து டிஜ டிஜிட்டலைஸ் ஆனதுனால
உம் உம்
அது இ இந்தப்ப ரோட்டு ஓர கடைகளில்ல பானிபுரி பேல்பூரி
ஆமாங்க
பீஸா
ஆமா ஆமா உம் உம் உம்
அதனால் அது உடலுக்கு சீக்கரமான அ அ முக்கியமானது கெடையாது அது அதனால இத வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கணும் நம்மளும் அதுக்கு ஒத்துழைப்பு குடுக்கணும்
ஆமாங்க சார் இந்த மாதிரி உணவுப் பொருட்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் குடுக்க கூடாது இல்லைங்களா
அது மட்டும் இல்லை மறுபடியும் இந்த பேக்கரில்லாம் போய் டீ சாப்பட்றோம் இல்லைங்களா
ஆமாங்க சார்
இந்த டீ எல்லாம் வந்து உடலுக்கு ஆரோக்கயமானது கெடையாது அவனுக என்ன டீ தூள் யூஸ் பண்றாங்கன்னு தெரியாது
ஓ ஓ
நம்மகிட்ட டீதூள் கொட்டி டீ போட்டு கேக்கறோம் டீ போட்டு தர்றாங்க
ஆமாங்க சார்
ஆனா என்ன டீ தூலள் யூஸ் பண்றாங்கன்னு தெரியாது நமக்கு
என் ஹஸ்பண்ட் பாருங்க டீ தாங்க அதிகம் குடிப்பாரு அவருக்கு வந்து ஹெல்த் கான்சியஸே கெடையாதுங்க நாங்க சொல்லுவோம் ஆனா அவரு டீ அதிகம் குடிப்பாருங்க
சரி சரி ச சரிங்க மேடம் இல்ல அது மூலம் வந்து பலகார ஐட்டங்கள் எல்லாம் சாப்படக்க கூடாது பேக்ரில போய் பலகார ஐட்டங்கள் அது ரெகுலரா சாப்பிட்டா உடலுக்கு ஆபத்து விளை
அதுதான் எண்ண எண்ணயோ தெரீலெ இல்லைங்ளா
ஆமா மேடம்
ஆமாங்க சார் இந்தெ சிறுதானியமெல்லாயிருக் கில்லிங்ளா அது ஆல்திர்னேட்டிவேடுத்
ஆஹ் சிறுதானிய எடுத்துக்கிலா கம்பு கேள் வரகு அந்த கருப்புக் கவுனி அரிசி எத்துக்கிலா
ஆம்மாம்மாங்க
அந்த ஷுகருக்கு ஈவன்ட்டாகு ஆமா அது கொஞ் வெல அதிக தா அனா சுகருக்கு நல்லது சுகருக்கிறவங்க அந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வச்சி குடிக்கிறாங் காலைல
ஓஹோ அப்பிடிங்ளா அது நல்லதுங்ளா ஷுகரு
ஆமாங்க மேடம்
சேரிங்க சார் சேரிங்க
ஆரோக்கியமானத நம்ம பின்பற்றம்னா நம்ம ஒ ஒ நோய் நொடி இல்லாம வாழலா கொழந்தைகளுக்கு நம்ம அப்படி ஒரு பழக்கத்த உருவாக்கிட்டு இருக்கணு அது அவுங் கூட அது இப்போ பழகீக்கு வாங்க
ஆமாங்க
நம்ம வந்து ஃபாஸ் ட்டு ஃபுட்டு குடுத்து பழகிட்டம்னா கொழந்தைங்க அதுதா ம் நாளைக்கு இருப்போ நாளைக்கி தடுக்க முடியாது
சரிங்க சார் நம்மதா குடுத்து பழக்குணு இல்லீங்ளா
ஆமாங் நம்மோட சொந்தக்காரங்க ரிலேட்டிவுல்லா இருக்கற அவுங்கலா பாத்தீங்கினா அவுங்க கொழந்தய எத்தன கேக்குதோ சில்லி சிக்கனா வாங்கி குடுத்துருறாங்க அதனால வந்து அந்த உடலுக்கு ஆபாத்து தானங்க
கண்டிப்பா கண்டிப்பா
செரிங்க மேடம் நா நல்ல ஆரோக்கியமானது சாப்பிடுவே
சேரிங்க சார்
பயிற்சி பண்றே
ரொம்ப நன்றிங்க சார் நீங்க நல்ல விளக்கம் குடுத்தீங்க சரிவிகித உணவு நல்ல உணவு பத்தி நல்ல விளக்க குடுதிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் உம் திரும்பவு பேசுறே சார் நன்றிங்க சார் உம் சரிங்க